ஹலோ ஹாய் ப்ரோ என்ன பண்றீங்க
சும்மாதா ப்ரோ நீங்க என்ன பண்றீங்க
ஆ நாங்க இப்போ எதும் பெருசா பண்ணல பட் இப்ப இன்னுமஒரு ஃப்ய்யூ டேஸ்ல தீபாவளி வர போதுல்ல தீபாவளி வரதுக்குனால சரி அதுக்கு ஏதாவது கடைக்கு போய் வாங்கிட்டு வந்துலா வீட்ல கேக்கலையா இப்ப கேக்துங்ளா ஹலோ ஹலோ ஹலோ
ஹலோ
இப்ப கேக்குதுங்களா ப்ரோ
ஆ இப்பதா ப்ரோ கேக்குது இவ்ள் நேர எனுக்கேக்கல
ஆ ஓகே
ம்
இப்ப திவாளி வர போறனால செ வீட்டுக்கு கொஞ்ச திங்க் அ பொருள்ல்லா வேணுன்றதுக்கா அங்க செ கடைத்தெருவுக்கு போலா அப்டின் சொல்லி யோஸ்ட்டு இருக்கோ ப்ரோ கொஞ்ச பலகாரல்லா வீட்ல செய்வாங்கல்ல சோ அதனால கொஞ்ச பொருள்ளா வாங்கலான் சொல்ட்டு கடத்தெருவ்க்கு போலான் யோஸ்ட்டு இருக்கோ ப்ரோ
ஓகே ஓகேங்க ப்ரோ கடைத்தெருவுகானா சும்மா
தா ப்ரோ தீபாவளி தீபாவளினா வீட்ல ஸ்வீட்சு பலகார வகைகள் இதெல்லா ஏதாவது செய்வாங்க எல்லாரு வீட்லயுமே
ம் ஓகே நீங்கப் ப்ரீயா ஆ சொல்லுங்க சொல்லுங்க
நல்லா நீ ஏதோ கேக்க வந்தீங்களே கேளுங் கேளுங்
இல்ல இப்ப எங்க வீட்ல எப்டினா பர்ஸ்ட்டெல்லா வந்ட்டு வீட்லேயே பலகாரல்லா செய்வாங்க அந்த முறுக்குல இருந்து அதிர்சோ வெரிக்கு லட்டுலந்து ஜிலேபி பூந்தி வெரிக் வீட்லயே சமைப்பாங்க பட் அதே அதே சமயம் உங்க வீட்ல எப்டி பண்ணுவாங்க
எங்க வீட்ல வந்து எங்க வீட்ல பெருசா ஒங்கம்மா அதெல்லா அந்த லட்டு பூந்திலா செய்ய தெரியாது ப்ரோ இது வந்து முந்த முறுக்கு சொல்றீங்களல்ல முறுக்கு சுடுவாங்க அப்புற அதர்ச சுடுவாங்க
அத தாண்டி பெருச சா எதும் பண்ண மாட்டாங்க அப்றோ என்னன்னா அந்த தீபாவளி அன்னிக்கு பாத்தீங்கன்னா நான்வெஜ் ஏதாது எப்பாங்க எடுத் சமப்பாங்க மத்தபடி லட்டு ஸ்வீட் இந்த மாரினா கடையில வாங்கிடுவாங்க ப்ரோ அதெல்லா எங்க வீட்ல செய்ய தெரியாது இந்த முறுக்கு அதிரசம் மட்டு செய்வாங்க அது இல்லாம தா அனைக்கின்னு பாத்தீங்னா தீபாவளி நல்ல நாளுன்னு பாதோம்னா எதாது நான்வெஜ் எடுத்து மட்டனோ சிக்கனோ எடுத்து அத சமைச்சி அன்னைக்கி எல்லாருமே மொத்மா சாப் டுவோ எல்லாருமே ஊருக்கு வந்துருப்போமா அந்த டைம்ல நாங்க ஒரு நாலு வீடு ஒன்னா இருக்கோ எங்க சித்தப்பா வீடு எங்க சித்தப்பா எங்க அப்பாவோட கூட பெறந்த நாலு தம்பிங்க மொத்தமா சேந்து நாங்க அன்னைக்குன்னு பாத் து எல்லாருமே அதுல கோழி அது மாரிலா ஒன்னு பண்ணி சமைச்சி பிரியாணி இந்த மாரி செஞ்சி சாப்டுவோ அந்த மாரி பழக்கங்கள் உண்டு மொத்தமா அந்த மாரி ஏதாது ஆ ஜாயிண்ட் ஃபேமிலினனா தனித்தனி வீடு ப்ரோ பக்கத்துல இருக்கோ அவ்ளதா தனித்தனி சமையல் தா எல்லாரு வீட்லயு இந்த மாரி ஃபங் க்ஷன் வந்தா எல்லாரு சேந்து ஒரு மாரி ஏதாது செஞ்சி சாப்புட்றது வழக்கோ ஏன்னா பசங்க மட்டுமே நாங்க எல்லாரு நாலு பேரு வீட்டுலயு தனிதனியா பிரிச்சிங்கன்னா ஒரு பத்து பன்னெண்டு பேர் இருக்கு அதனால நாங்க எதாது ஒன் பிளான் பண்ணி நாங்களா செய்வோ அதனால அவிங்களு சேந்துப்பாங்க எல்லாரு
சேரிங்க ப்ரோ சேரிங்க ப்ரோ சூப்பரு இங்க எப்ப இங்க என்ன பண்ணுவோனா சோ ரெண் நாளைக் முன்னாடி போயிட் ட்டு அந்த ஆ தேவையான பொருள்லா போயி வாங்கிட்டு வன்ட்டு அந்த வீட்ல எல்லா சமைக்க ஆரம்பிப்பாங்க அது ஊர்லருந்து எங்க பாட்டிமாளா வந்துருவாங்க சேல் பண்ணுறது கோசரோ உதவி பண்ணறதுக்கோசரோ வந்துருவாங்க
சேர் சேரி ப்ரோ
வந்துட்டு அதுக்கு ஒரு நாள் ஃபுல்லா அதுக்கு நேரோ ஒதுக்கி பண்ணிட்டு இருப்பாங்க நாங்க அதுக்கப்றோ இருந்துட்டு செரி இப்ப ஆ திவாளி பக்கத்துல ஒரு ஒரு நாளைக்கு முன்னாடி அப்பதா இன்னு அப்ப அந்த வீதிக்கு போனாதானே அந்த தேர் வீதிக்லா போனாதானே டிரரெஸ் எல்லா கொஞ்ச நல்லா கெடைக்கு
கண்டிப்பா கண்டிப்பா ப்ரோ
ஆ அந்த டைம்ல போனா சேரி இன்னு கொஞ்சோ நல்லா புடிச்ச கலெஷன்லா பாத்து நல்ல ட்ரெஸ் எல்லா கொஞ்சோ செலக்ட் பண்ணி வாங்கிட்டு வந்து டுவோ நீங்க எப்டி ப்ரோ கரெக்டா அந்த
சின்ன வயசுக்லா ஆ அப்டில்லா இல்ல ப்ரோ சின்ன வயசுல நாலா பாத்திங்னா சின்ன வயசுல வெளி நா சின்ன வயசுல இருந்து ஹாஸ்டல்ல தா பெருசா படிச்சே
ம்
ஆ தீபாவளிக்கு பாத்திங்னா கரெக்டா லீவுக்கு வரும்போதே எங்க வீட்ல எனக்கு எடுத்து வெச்சிடுவாங்க டிரஸ்லா அது ஒரு அது ஒரு ஏஜ் வரைக்குதா அதுக்கப்புறோ நானே வேணான்னு சொல்லிடுவே எனக்கு தீபாவளிக்லா ட்ரஸ் எடுக்கணும்னா காச குடுத்துரு எனக்கு தீபாவளி டைம்லா வந்து டிரஸ்சு தேவல்ல நா எப்ப எனக்கு எப்ப தேவையோ அப்ப நா எடுத்துக்குற அப்டின்னு சொல்லுவே தீபாவளி டைம்ல எடுக்குறதெல்லா குறைஞ்சிச்சி எனக்கு சின்ன வயசுல இருந்தே அந்த இந்த பொங்கலுக்கு தீபாவளிக்கு ட்ரெஸ் எடுக்கற பழக்கோ வந்து பெருசா புடிக்காது
ம்
அது எப்டின்னா இப்ப சின்ன வயசுலல்லா பாத்தீங்னா வெடி வாங்குறது இருக்குல்ல சின்ன வயசுல நானாலா பாத்தனா ஸ்கூல் படிக்கும் போதோ தீபாவளி வருதுன்னா அந்த ஒரு வாரத்துக்கு முன்னாடியே எங்க வெளிய சின்ன சின்ன கடைகள்ல அந்த சீனி வேடி சரஸ்வதி லட்சுமி வெடிலா லூஸ்ல விப்பாங்க ஒரு வெடி அஞ்சி ரூபா ஒரு பாக்கெட் பத்து ரூவான்னு தூப்பாக்கில்லா இருக்கு அப்பல்லா ஸ்கூல் போம்போது நம்மளுக்கு செலவு குடுக்குற காச எல்லா ஒர் ரூவா ரெண்டு ரூவான்னு சேத்துவெச்சி போயி வாங்கி வெடிச்சிட்டு திரிவோ அந்த ஒரு வாரத்துக்கு ரெண்டு நாளைக்கி முன்னாடி ஆயிடுச்சுனா வீட்ல சண்ட போடுறது எனக்கு வெடி பாக்ஸ் வேணு அப்டின்னு அப்பற எங்க அப்பா கூட்டிட்டு போயி ஏதா ஒரு கடை கூட்டிட்டு போயி ஒரு பா அதுவு லூஸ்ல வாங்கிதருவேன்னாறா ஆஹ எனக்கு பாக்ஸ்தா வேணும்னு சொல்லி ஏதாவது ஒரு பாக்ஸ் வாங்கிட்டு வந்தாதா அன்னைக்கி மன நிம்மதிய இருக்கு வந்த ஒன நாளைக்கி தீபாவளினா இன்னைக்கே ஒடச்சு என்னன்ன வெடி இருக் குனு பாத்து எத காலையில வெடிக்கிறது எத நைட் டு வெடிக்கிறது ஏத எப்போ வெடிக்கிறது ஒரு ஷெடியூலே போட்டு வச்சிருவே நானா அந்த மாரிதா இருக்கு முன்னாடி சின்ன வயசுல தீபாவளி கொண்டானதா ப்ரோ அதுக்கடுத்த அப்பற அதுலயு ஒரு விருப்மில்லாம போயிடுச்சு எனக்ல்லா ஒரு ஆறாவது ஏழாவது படிக்கும் போது அப்ப அத வரைக்கு வெடிச்சே அதுக்கு எட்டாவது ஒன்பதாம்லா அந்த பெருசா அந்த அளவுக்கு தீபாவளி மேல ஈர்ப்பு இல்லாம போயிடுச்சு ப்ரோ நார்மல் டே சும்மா பேருக்கு ஒரு ரெண்டு வேடி அவ்ளதா அப்டி தோண்டிடுச்சு எனக்கெலா
தீபாவளி கொண்டாடுறதுக்கு வயசு வித்தியாச வேணுமா ப்ரோ
வயசு வித்தியாசன்னு இல்ல ப்ரோ எப்டின்னா எனக்கு அது முன்னாடில்லா ஒரு ஆர்வோ இருக்கு ப்ரோ அந்த வயசுல தீபாவளி கொண்டாடுறதுக்குன்னா இப்டி அ வெடி வெடிக்கணுமே முன்னாடியே வெடி வாங்கி வைக்கணு நெறைய வெடி வாங்கி வைக்கணு அப்டின்று புது டிரெஸ் போடணு இப்பல்லா அந்த மாரி தோன்றதில்ல தீபாவளிக்கு காலையில நா பாட்டுக்கு போவே வீட்ல போய் லீவுக்கு போவே தூங்குவே காலைல என்திச்சோன எ தம்பி இவங்க வெடி வாங்கி வச்சுருப்பாங்க சும்மா பேருக்கு ரெண்டு வெடிக்கிற வெடிய போட்டு பசங்க நாங்க தம்பிங்கங்கனா வெளிய போய்டுவோ எங்கயாது போய் வெளிய சமைக்கிறதோ இல்ல வெளிய போய் சாப்றதோ அந்த மாதிரி போயிடுவோ ஆனா கொண்டாரதாண்டி அந்த மாரி போயிடுறது
ஓ சூப்பர் ப்ரோ சூப்பர் இங்க எப்டினா காலையில எல்லா குளிச்சுட்டு கோயிலுக்கு போவோ குலதெய்வ கோவிலுக்கு போவோ அங்க போயிவிட்டு வரதுக்கு குள்ள ஆ அதுவே கிட்டத்தட்ட ஒரு அரைமத்தியானது கிட்ட ஆயிபோயிரு கோயிலுக்கலா போயிட்டு வந்ததுக்கப்பறந்தா செய்றது ஒரு நாலஞ்சு வெடி எல்லா ம் ஒன்னா சேந்து வெடிச்சுட்டு அப்பற எல்லா சாப் மறுபடி படுத்து தூங்கிடுவோ அந்த டைம்ல யாரு மறுபடியு அந்த எந்திரிக்கிற பழக்க இல்ல சாப்டடோன ஒரு தூக்க போட்டனா மறுபடியு எப்டியு ஒரு ஆறு மணி ஆயிடு எந்தி ரிக்கிறதுக்கு
சேரி சேரி ப்ரோ சேரி ப்ரோ
அதுக்கப்பற சேரி மறுபடியு இன்னு கொஞ்சோ இருக்குற வெடிய இருக்கு நைட்டு வெடிலா கொஞ்ச இருக்கு அதெல்லா வெடிச்சுட்டு அப்பற எல்லா கப்சிப் படுத்து தூங்கறத்தா
சூப்பர் சூப்பர் ப்ரோ இப்ப நாங்க என்னன்னா நீங்க சொன்ன மாரி ஓ தீபாவளிக்குல்லா பெருசா கோயிலுக்கெல்லா போக மாட்டோ ப்ரோ பொங்கல் அப்பனா காலைலயே போய் கோயிலுக்கு போயிட்டு வருவாங்க வீட்ல காலையில எழுந்து சாமிகும்பிட்டு அடுத்து தா பொங்கலே வப்பாங்க அதே மாரி மா ம தீபாவளிக்கு எல்லா நாங்க கோயிலுக்கு எல்லா போராதில்ல காலைல எந்ச்சம்னா நீங்க சொன்ன மாரி குளிச்சுகிளிச்சு நல்ல நாள்னால குளிச்சுகிளிச்சு புது டிரஸ் எடுக்கறவங்கலா புதுடிரஸ் போடுவாங்கா நா புது டிரஸ் எடுக்கிலப்பா எனக்கு வேணான்னு சொல்லிருவே சின்ன வயசுல இருந்தே எனக்கு அது ஒரு மாரி அந்த புது ட்ரெஸ் எடுக்கிறது பிறந்தநாளுக்கு புது ட்ரெஸ் எடுக்கிறது அந்த மாரி ஒரு நாளைக்கு மட்டு ஃபேன்சியா இருக்கிறது எனக்கு புடிக்காது அது ஏன்னு தெர்ல அதனால நா அன்னைக் லா வேணானு சொல்லிடுவே அதனால நா எப்பவு போல குளுச்சுட்டு ஏதோ நார்மல் டே மாரிதா நம்ளுக்கு கால்ல டீ இ போட்டு கால்லே தோச சுட ஆரம்பிச்சுருவாங்க ஏதா ஒன்னு சுட்டு ஏதாவது நண்வெஜ் எடுத்திருப்பாங்க அததுதா வப்பாங்க சாப்ட்டுட்டு அப்பற பசங்கள்லா சேந்து வெளிய போயிடுற தீபாவளின்னா எல்லாருமே ஊருக்கு வந்துருப்பாங்க இந்தடைம்லதா சுத்தமா தீபாவளி பொங்கல் இந்த லீ் டைம்லதா எல்லாருமே பாக்க முடியு வெளிய வெளியூர் போனவங்க எல்லாரையுமே மொத்தமா வந்து டீ கடைய போய் அடிய போட்டமா பேசிட்டுருப்போ அப்பற திடீர்னு மூவி போலானு பிளான் பண்ணா மூவி போவோ அப்டி ஏதா ஒண்ணு பண்ணிட்டு அப்டியே பொழுது போயிரு போலா தீபாவளிலா
ஆகமொத்துல நீங்க சொல்ற படி பாத்தா தீவாளி டைம்ல மொத்த ஃப்ரண்ட்ஸ்சு ஒன்னு சேந்துப் ப்பீங்க அதது ஃபேமிலி ஒண்ணு சேருதோ இல்லையோ அது செகண்டரிதா என் ஃப்ரெண்ட்ஸ் தான் மஜாத தான்
கண்டிப்பா ப்ரோ ஏனா மத்த நாள்ல கூட ஒரு நாள் ஒருத்தன் வருவா ஒருத்தன் வர மாட்டா ஆனா தீபாவளி பொங்கல் டைம்ல எல்லாருக்கும் லீவாருக்கும் எல்லாருமே அப்பதான் பாக்க முடியும் ஊர்ல ரொம்ப நாள் கழிச்சு எல்லாரும் மொத்தமா ஒரே எடத்துல மீட் பண்ண முடியும் எங்கயாவது கெள போயிட வ திடீனு வெளிய போலான்டா எங்கயாது குளிக்க போய்ட்றது கெணத்துக்கு ச
ம்
மாறி எதோ ஒன்னு பண்ணுவோமே தவிர தீபாவளினா வெளிய தான் சுத்திட்ருப்போம்
சூப்பர் ப்ரோ கரெக்ட் கரெக்ட்
நீங்க எப்டி வெளியூர்ல தங்கி வேலை பாக்கறீங்களா இல்ல உள்ளூர்லயே வேலை பாக்குறீங்களா ப்ரோ
ஆ வீட்டுலருந்து இங்க நேட்டிவ் சேலம் இங்கே வீட்ல இருந்துதான் வேலை பாத்துட்டுருக்கேன்
சரி சரி ப்ரோ சரி ப்ரோ சரி ப்ரோ அதனால உங்களுக்கு பெருசா அந்த உள்ளேயே இருக்கறனால அங்கய இருக்கனால வெளியூர் போயிட்டு வந்தீங்கனு வச்சுங்களேன் எப்படா எல்லாரையும் பாப்போம் அந்த மாறி ஒரு பீலி்ங் வரும்
உம்
உள்ளூர்ல இருந்தா நம்ம அ நீங்க தீபாவளிலா இப்ப ம் சொல்லுங்க சொல்லுங்க எதோ சொல்லா வந்தீங்க சொல்லுங்க
இல்ல சொல்லுங்க சொல்லுங்க கேக்றேன் கேக்குறேன் சொல்லு இல்ல என்னதா இருந்தாலும் வீட்லயே இருக்கறது அவ்ளோ ஈஸிலா கெடையாது பட் இந்த மாதிரி நீங்க சொல்ற மாதிரி வெளியில வெளிலல்லாம் போய் பாத்து ஃப்ரண்ட்ஸ்ல்லாம் சந்திச்ச அவங்கிட்ட கொஞ்ச ஜாலியா பேசிட்டு இந்த மாதிரி இருந்தாதா கொஞ்சம் நல்லாருக்கும் நாளே கொஞ்சம்தான் ஃபுல்ஃபில் ஆன மாதிரி இருக்கும்
அதான் தான் நான் ஈஸின்னு சொல்லல ப்ரோ நீங்க உள்ளூர்லயே இருக்கறதுனால அந்த நான் சொல்றது அந்தது உங்களுக்கு வந்து இப்ப வெளியூர்ல இருந்து வரும்போது மொத்தமா பாக்குறோம்ல இப்ப நீங்க உள்ளூர்லயே இருக்கறனால எப்ப எந்த பசங்க இருந்தாலும் நீங்க உள்ளூர் பசங்கள பாப்பீங்க அங்கியே இருக்கிறனால அன்னைக்கு நாங்க வெளியூர் இருக்கறனால எல்லாரும் எல்லாருக்கும் ஒரே டைம்ல லீவ் கிடைக்காததுல்ல அது அந்த அந்த ஒரு அது உங்களுக்கு தோணாதுன்னு சொல்றேன் ஆ ஆ பாக்கற அந்த ஃபீல் வராது அததா சொல்லறே நா
ஓகே ப்ரோ கரெக்ட் கரெக்ட்
ஏனா நீங்க உள்ளூர்லயே இருக்கிறதுனால பெருசா அந்த வெளியருந்த இப்போ நா வெளியூர்ல இருக்கனால இப்ப எனக்கு ஒரு நாள் லீ்வுருக்கும் நா வருவேன் ஆனா எல்லாருக்கும் அதே டைம்ல லீ்வு இருக்கா காமன் லீவுனு பாத்தீங்கன்னா இந்த பொங்கல் தீபாவளி இந்த மாதிரி ஃபங்க்ஷன்ஸ் தான் அப்பதான் எல்லாரையுமே பாக்க முடியும் எல்லாருக்குமே லீவாருக்கும்
ஆமாமா கரெக்டு ப்ரோ
ம் அப்புறம் தீபாவளிலாம் இப்ப நீங்க புது ட்ரெஸ் எடுக்கற வழக்க இருக்குங்கல்ல நீங்க எடுத்துட்டு அப்றம் எப்டி நைட்டு வரைக்கும் செலிப்ரட் பண்ணுவீங்களா
ஒரு நைட் ஒரு பத அந்த புதுடிரெஸ் எடுக்கிற வழக்கும் அந்த காலையிலயேல்லாம் முடிச்சு கோயிலுக்குல்லாம் போயிட்டு வந்துட்டு ட்டு சாப்ட்டு எல்லா குட்டி தூக்கம் போட்டு எப்படி நைட்டு அந்த தீவாளி நைட்டுக்கு ஒரு படுக்கறதுக்கு ஒரு பன்னெண்டு மணி ஆய்டும் எல்லாத்தையும் வெடிச்சு முடிச்சுட்டு படுக்கிறதுக்கு பன்னெண்டு மணி ஆய்டும்
ஓ செரி செரிப்பா செரி
நீங்க டக்குன்னல்லாம் தூங்கிருவீங்களா இல்ல லேட் ஆகுமா படுக்கறதுக்கு ப்ரெண்ட்ஸ் எல்லாம் பாத்துட்டு
தீபாவளின்னு இல்ல ப்ரோ அப்புறம் நாங்க நார்மலாவ ஊர்க்கு போயிட்டோம்னா பசங்கள்ல்லாம் சேந்து பத்து பத்தற வர வெளியதான் எங்கயாவது இருப்போம் எங்களுக்குனு ஸ்பாட் இருக்கு
ம்
அங்கதா உக்காந்து பேசிட்ருப்போ சாப்பட்றதா கரக்ட்டா பத்தரைக்கு மேல தா நா வீட்டுக்கு வந்து சாப்படவே செய்வ ஊருக்கு போய்ட்டா இதுதா வழக்கமே எங்களுக்கு பசங்க எல்லாரு வந்துருவாய்ங்க எங்கயாது போயிட்டு டீ குடிச்சிட்டு வருவோ கடைக்கு போய் டீல கடை டீ கடைல ஒக்காந்துருப்போ ஒரு எட்டு மணி ஒம்போது மணிக்குனு நாங்க அங்க தனியா போய் உக்காந்து எதையாது பேசிட்டுருப்போம் பசங்களா ஒக்காந்து ஏன்னா அப்பதா பாக்க முடியறப்ப என்னன்ன நடக்குது ஏதொன்ன அவன் அவன் கதைய சொல்லுவாய்ங்க பத்து பத்தர ஆயிரு ப்ரோ வீட்க்கு வர தீபாவளின்னு நார்மலா இல்ல ஊருக்கு போனாலே அந்த மாரி ஆயிடு ஊருக்கு போயிட்டு வந்தாலே பசங்களோட பேசிட்டு அப்டே பாத் த்றதா வந்து சாப்புடுற நைட் சாப்பாடு சாப்படுறதுக்கே
ஓ சூப்பர் ப்ரோ சூப்பர் ப்ரோ நல்லா என்ஜாய் பண்ணுங்க
ஆ ஆ ஆ சேரி ப்ரோ சேரி ப்ரோ
ஓகே ப்ரோ நா மறுபுடி கால் பண்றே
ஆ சேரி ப்ரோ ஓகேங்க ப்ரோ ஆ ஓகே ப்ரோ